ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ம் ஃபைன்பா ம்
ஆ ஆ
ஹலோ ம் நவ் உக்காந்தாப்பா இருக்கே எல்லா வேலையு முடிஞ்சுது சாப் ட ம் செரி உக்கான்ட்ருக்கே எங்க ஹஸ்பண்ட் டி வி பாத்துட்ருக்காங்க
ஆ நானா சும்மாதா சும்மா உக்காந்துட்ருக்கே
உங்களுக்கு பெட்டு எந்த பெட்டுக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு
கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குது கரெக்டா உக்காந்து பேசுங்க
ஆ எனக்கு பெட்டு வந்து நாய் குட்டி ரொம்ப பிடிக்கும் ஆனா அது கூட கொஞ்சோ பயோந்தா
ஆ ம்
அதெல்லா எனக்கு சுத்தமா புடிக்காது
ஆ ம் சேர் சேரி உங்க வீட்டான்டல்லா நாய் நெறைய ஜாஸ்தியா இருக்கு புலுவுதுல
ஆ ஆமா அங்க நறையா நைய் தா
ஆ குட்டி குட்டி நாய் நெறைய இருந்தது இப்பல்லா இருக்கா
இல்ல இப்ப அதெல்லா வளந்துர்ச்சு
ஆ ஏ ஒரு உங்க வாய்ஸ் அப்படியே ஸ்லோவா போயிட்டு பாஸ்ட்டா நடந்து நடக்காதீங்க நடக்காம ஒரே இடல இருந்து பேசுங்க ஆ
இப்ப நார்மலா இருக்கா
ஆ இப்ப நார்மலா இருக்கு ம் இல்ல உங்க ஸ்ட்ரீட்ல நடந்துப்
எங்க இருக்கீங்க
நாங்களா நாங்க வந்து அ நீங்க சொன்னீங்கள கொடைக்கானல் அங்க போய்ட்டு வந்தோ அதாவது வந்துட் டூர் மாரி இட்டுன்னு போனாங்க எங்கள ஒரு மூ நால்ர ஏழு நாலு நாள் டூர் மாரி ட்ரிப் ப்பு மாறி அந்த மாறி கோயிலுக்கு முன்னா போனாங்க அப்போ வந்து ஆ கொடைக்கானல் போயிட்டு வந்தோ நல்லா இருந்தது பிளேஸ்லா செம்மையா இருந்தது ஆனா இன்ன ஒண்ணு எங்கள இட்டுன்னு போனாவங்க வந்து நல்லா இடத்த சுத்தி பாக்க சுத்தி காட்டல எங்ளுக்கு ரெண்டு மூணு இட தா சுத்தி காம்ச்சுட்டு கூட்டிட்டு வத்துட்டாங்க எங்கள ம் அதனால சேரியாவே நாங்க பாக்கல ம் அடுத்த வாட்டி போறச்ச நல்லா ஃப்ரெண்டுங்க கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பாக்கணுனுட்டு ஒரு ஆசை எங்களுக்கு ம் ம் நல்லா இருக்கும் ஃபிலேஸ்லா அப்பறம் என்ன கோயிலுக்குதா ஒரு நாலு அஞ்சு கோயிலுக்கு போயிருக்கிறோ அவ்ளோதா அப்பறம் ரீசென்டா ஃப்ரெண்டு மேரேஜுக்கு தென்காசிக்கு போனோ அங்கயும. சம் செம்மைய செம்மைய இருந்தது இந்த ஃபால்ஸ்ல்லா வரும் தெரியுமா இங்கிருந்து நைட்டு் ட்ரெயின் ஏர்னா காலையிலதா போவு அது டுவேல் ஹவர்ஸ் ஆமா லாங் அது ம்
ம்
ஆனா செம்ம ஜாலியா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோ பசங்கள ஃபுல்லா ங்களா பசங்க ஃப்ரொண்ட்ஸ் கெல்லா ஆமா ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ்வோட போனோ செம்ம என்ஜாய் பண்ணோ நல்லா ஃபாட்ஸ்ல்லா ஒரு ரெண்டு மூணு ஃபாட்ஸ் அங்க அங்க கொஞ்சோ கொஞ்சோ தூர தூரமா இருந்தது சேரி ஒரு ரெண்டு அவரு ரெண்டு அவரு ஒரு ஒன் ஹாவாரு லாங் தா கொஞ்சோ பஸ்ல போறா மாறி டிராவலுங்க அப்பறமா வந்து பாத்ல்லா போயிட்டு குற்றாலோ போனோ
ஆ குற்றாலமா
ஆமா என்ன ஓரு மாறி சவுண்ட் இது
ஃபேன் சவுண்டு நெனைக்கிறே
ஆப் பண்ணிடுங்க அத ம் அப்பறமா என்ன ஆச்சுன்னா அந்த குற்றாலோ போனோ குற்றாலத்தை போனா அங்க தண்ணியே பால்ஸ்ல தண்ணி யே இல்ல அப்பறோ என்னடா இது ஐயோ தண்ணியே இல்லையே அப்டின்னு ஃபீல் ஆயிடோ அதுக்கப்பறமா என்ன சொன்னாங்க ஒருத்தவங்க அந்த அஞ்சு ரீ ரீங் டேனு ஒரு ஏரியா ஐந்து அருவில ஐந்து அருவில ஒரு இடத்துல ஒரு காத்து வரோ தண்ணி வரோ சாரி தண்ணி வரோ அந்த அங்க போனோ அங்க போனா வந்து ஒரு எடத்துல மட்டுதா தண்ணி வந்து நெறைய பேசா வராம ஒரு எடத்துல கொஞ்சமா வரா மாரி இருந்தது அந்த இடத்துல மட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வந்து உக்காந்து பேசிட்டு அப்பறோ அங்க
நீங்க திருப்தி மலைக்குலா போய்க்கீறிங்களா மலாய்க்கல்லா
ஆ போயிருக்கங்க போயிருக்கங்க அங்க கூட எங்க ஃபேமிலியோட எல்லா போனே ஜாலியாதா இருந்துச்சி நல்லா இருந்துச்சி நீங்க போனீங்களா திருப்பதிக்கி
ஆ போனே போன ஒரு வாட்டி போனே ஃபேமிலியோட தா அங்க நெறைய இந்த கப்பில் தீர்த்தோ அந்த மாரி நெறைய இருக்கு இஸ்கான் டெம்பிள் அதெல்லா அதெல்லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கேங்க ம் அங்க சூப்ரா எல்லா ஜூ பக்கத்துலயே இருக்கு அப்டின்னு சொன்னாங்க ஜூ இருக்கா அங்க
ஆ சூ இருக்கு ஆனா கொஞ்சோ தூரமா போனூ ஜூட் ஆ ஜூ பார்க்கு எல்லா இருக்கு ஆனா அதுக் கொஞ்ச தூரமா போனூ சயின்ஸ் ஸ்டெண்டரு அப்டின் இருக்கூ அதெல்லா கொஞ்ச தூரமா போனா அதே வரூ
நீங்க போயிருக்கீங்களா
இல்ல
உங்க வாய்ஸ் செம்மையா பிரேக் ஆகுதுங்க
பிரேக் ஆகுதா ஒரே நிமிஷோக்கா வெள் வெளிய ஃபேன் சவுன்ட் போட்ருக்காங்க
நீங்க சத்த ப தள்ளி ஒக்காந்து பேசுங்க உம் ஃபஸ்ட்டே ஒக்காந்து பேஸ் சும்போது நல்லா கிளியரா இருந்தது உங்க வாய்சு உம் உம் ஆ ஆ இப்போ மல மேல சாமி இருக்காங்கல
ஆமா
அது நடந்து போய் பாத்தீங்ளா நீங்க
நா ஒரு வாட்டி அது போய் பாத்தே
ஆஹா எப்டிருந்தது அந்த எடோல்லா நல்லாருந்துச்சா
ஆ நல்லாருக்கு ஆனா போகும்போதுதா ரொம்ப லேட்டு ரெண்டு நாள் அப்டி அங்கயே இருந்த மாரி ஆய் சி ஒரு மாரி ஆயிருச்சி அங்கயே அ அவ்ளோ கூட்டோ நெறையா லீவ் டைம்ல போயிட்டோமா ஒ மாரி ரொம்ப கூட்டமா இருந்துச்சி அங்கயே ஒக்காந்து சாப்ட்டு எல்லாரு எந்திக்கிற அளவு அங்க நின்னுட்டேருந்துச்சி அப்டியே கியூவே
உம்
டோக்கன் அங்க எதா வாங்கிருந்தா ஈஸியா போயிட்ருக்லா அப்பறோ நா வாட்டிக் கொ இந்த ஊட்டிக்கி போயிருக்கே
யார் கூடலா ஒங்க ஃபேரண்ஸ் கூட போனீங்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்லா
ஹாய் ஆ எங்க அத்த மாமாக்கூட ஒரு வாட்டி பேயிருந்தே சும்மா ஃப்ரெண்ட்ஸ்லா வரல வெறு ஃபேம்லியோடதா போயிருந்தே அங்க நல்லாத் தா இருந்துச்சு அப்றோ ஒரு வாட்டி விஜயவாடா போயிருக்கே
உம் விஜயவாடா ஆ ஆமாங்க அம்மன் கோயில் அம்மன் தினு
கோயிலா துர்க்கையம்மன் கோயிலு அங்க போயிட்டு வந்தே
உம் உம் நல்லாருந்துச்சா அங்க கோயிலு
ஆ நல்லாருந்ச்சி அது எப்யோ ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் மின்ன போயிருந்தே
உம்
ஞாபகோ கூட இல்ல அங்க போட்டிங்லா இருந்துச்சி அங்க கிருஷ்ணா ரிவர் எதோ இருக்கூல அதுல போட்டிங்லா போயிட் சும்மா அப்டீ போயிட்டு வந்தாங்க
உம் உம்
அதுவுமே நல்லாதா இருக்கு
உம் உம் சேர் சேர் சேர் சேர் ம் பாருங்கே சாம் முடிஞ்சோன ஒரு கவுண்டிங் சொல்லுங்க ஃப்ரீயா இருந்தீங்னா நம்ம எங்கயாச்சு போயிட்டு வர்லா செரிங்ளா ஒரு ட்ரிப்பு மாரி எத நாந்தா நாங்க அரேஞ்ச் பண்ற மாரி ஒரு ஐடியா இருக்கு மேபி அந்மாரி இருந்துச்சுனா நா உங்ள இன்வ
ம் கேக்குதா
ஆ ஒங்க வாய்ஸ் தாங்க கொஞ்சோ பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது ஆ இப்ப கேக்குதுங்ளா அ அதா நாங்க எப்பாச்சு டூர் போற மாரி ஒரு ஐடியா இருக்கு நெக்ஸ்ட் மந்த்லா வரும்னு நெனைக்கிறே கோயில் மாதா வரு அப்ப எதாச்சு இருந்தாக்கா நா உங்ள கா ல் பண்றே வாங்க ஜாலியா போயிட்டு வரணு ப்ரெண்ட்ஸ கூட சேரிங்களா உம் இதுலே ஒரு பாண்டிங் எல்லா ப்ரெண்டு ஆயிட்டு ஆ ப்ரெண்ட் ஆக வேண்டியதா சரிங்களா இது ஒரு ஆப்பர்ச்சூனிடி மாரி உம்
ஆமா எப்பயாச்சு ஒரு வாட்டி தான போறோ அதா
ஆம்மா ஆம்மா இந்த மாரி போனாதா ஒரு எல்லா எடமு மிஸ் மிஸ் பண்ணாம பா பாக்கவு தோணு அது நேரோ ஃப்ரெண்டுங்கூட இருக்ற ஜாலியாவு இருக்கு உம் நாங்கல்லா சின்ன வயசுல எங்க ஃப்ரெண்ஸ்ங்கல்லா ஒண்ணு சேந்து ஒரு அஞ்சாறு பேரு மொத்தமா எல்லா போயிட்டு பாண்டிச்சேரி அங்க இங்க இந்த கோயிலு அந்த கோயிலு அப்டின்னு ஒரு டூர் போனோ அது வந்து ஆமா சின்ன வயசுல அதாவ்து இப்ப உங்க உங்க ஏஜ்ல இருக்கு போது அப்போல்லா நாங் போ நாங்க ஒரு வேன் எத்துட்டு எல்லாரு ஒரு பத்து பேரு இருவத்தஞ்சு பேரு முப்பது பேரு அத மாரி மொத்தமா போயிட்டு வருவோ அதெல்லா வந்து இப்போ இப்ப நாவ பத்துனாலு ஒரு ஜாலியா இருக்கு ச்சி நம்மந்த அங்க போயிட்டு வந்தோல இவ்ளோ பேரு போயி இவ்ளோல்லா இத்தன பேர் போனமே ஜாலியா இருந்தம பீச் எல்லா ஜாலியா இருந்தோ அங்க ஜாலியா இருந்தோ இங்க ஜாலியா இருந்தோ
நா நாளா பக்கத்துல இருக்க பார்க்கு இல்ல அந்த மாரிதா போயி ட்டு வருவோ இல்லன்னா எங்க அத்த பசங்க கூட சேந்து சும்மா அப்டி ஷாப்பிங் ருச்சு போயிட்டு வருவோ அவ்ளோதா வேற தூரமாலா போனதில்ல
ஆ அத்த பசங்களா வருவாங்களா
ஆ வருவாங்க வருவாங்க
ம் அவங்களாம் படிக்கிறாங்களா படிச்சுட் இருக்காங்களா
ஆமா ஆமா படிச்சிட்தா இருக்காங்க ரெண்டு பேரு
ஆ மாமால்லா என்னா பண்றாங்க
ஆ மாமா தூங்கிட்டிருக்காங்க
அந்த மாமா இல்ல இப்போ சொன்னீங்ளே மாமா
இப்ப மா ஆ சும்மாதா இருக்காங்க
ம் வேலைக்குல்லா போற மாரி போறாங்ளா வேல செய்றாங்ளா அவுங்களா
அவ அவங்க காலேஜுக்கு தா போறாங்க
ம் சேர் சேர் சேர்ப்பா ம் ம் சேரி சேரி நைட் எதா காஃபி பிஸ்கெட் இது சாப்பிடுவிங்ளா பால் சாப்டுவிங்ளா
இ இல்ல அந்த பழோக்கலால நார்மலா நைட்டு டின்னர் சாப்ட்டு தூங்க வேண்டிய தா
ம் சேரி சேரி சேரி ம் ஒரு சிலர் எனா பண்ணுவாங்க பால் சாப் ட்டு படுப்பாங்க
ஆமா கொஞ்ச பேர் அப்டிதா பண்வாங்க
ம் ம் ம் உங்க அக்காக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியாயிரிச்சா
ஆ இப்ப கொஞ்சொ ஓகே தா ஏங்க இங்க எங்க அத்த பொண்ணுக்கு வேர ஒருத்திக்கு கால்ல எதோ பெ சுளுக்கு புடுச்சுக்கிட்டு இது வே இன்னைக்குதா கால்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க
அ அ அ அ அ
வந்து காய பேய்ட்டு வந்ததே மத்தியானந்தா வந்தாங்க லேட்டா ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்டி
ம் ம் ம் அங்க சவுண்டா இருக்கு ம்
அவ அப்டிதா கத்திகிட்ருப்பா சைட்ல
சேரி சேரிங்க சேரிங்க ஆ பாரு ரிசல்ட்டு வந்தோன எங்க கால் பண்ணுங்க நம்ம போய் ஒரு ரவுண்டு் போயிட்டு எந்தெந்த காலேஜு நம்மளுக்கு கெடைக்கிது நம்ம பாக்கணுல்ல ஆமா பாத்துட்டு வர்லா நீங்க சொல்லாமல்லா இருக்காதீங்க எந்த ஹெல்ப் இருந்தாலு நாங்க பண்றோ செரிங்ளா எங்களால நாங்க பண்றோம்ப்பா
கால் பண்ணி கா கேம்பஸ் விசிட் பண்ணுங்க கேம்பஸ் விசிட் பண்ணுங்க அப்டி சொல்லிட்டே இருப்பாங்க
அதா அந்த நம்பர்ல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க நோட் பண்ணி வெச்சிட்டு அப்பறமா நீங்க கால் பண்ணி அவுங்ககிட்ட பேஸ்லா செரியா ம் செரிப்பா ரொம்ப தேங்ஸ் பா பேசுறதுக்கு நாளைக்கு மீட் பண்ணி பேஸ்லா
ஆ ஓகே ஓகே பாய் ஆ குட் நைட் ஆ